மாலை வணக்கம்
ஆ மாலை வணக்கம் சகோதரி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்கமா சொல்லுங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்ம்மா நல்லாருக்கே
ம்
அ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்ப பத்தி நம்ம பேஸ்லா நீங்க சொல்லுங்க தொடர்ந்து அத பத்தி நம்ம பேசுவோ
ஏ
நம்மளுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் ஏதாவ்து ப பத்தி பேச ஆரம்பிச்சு அதுக்கு தொடர்பான தகவல்கள் வந்து பரிமாறிக்கலாங்ளா
ம் பண்லா
ஆ செரிங்மா நீங்க சமீபத்துல சென்று வந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் ஏதாவ்து உங்குளுக்கு மனம் கவர்ந்த இடங்கள் பத்தி சொல்லுங்க அத பத்தி தொடர்ந்து நம்ம பேசுவோங்க
ஆ நா இப்போ சமீபமா ஊருக்கு வந்திருந்தே அங்க கரிவரத ராஜபெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தே ரொம்ப அமைதியா அ அந்த பெருமாள் வந்து பேசும் பெருமாளா அவர்கிட்ட என்ன பிரார்த்தன பண்ணின்டாலு உடனே நடந்துருமா கல்யாணமோ கொழந்தையோ கடன் பிரச்சனையோ எதுவாருந்தாலு அவர்கிட்ட மனுஷர்கள் கிட்ட பேசுறா மாரியே ஆ அதுக்கு அவர்கிட்டயையு நம்ப பேசும்போது நமக்கு அதுக்குண்டான பலன் கட் டாயங் கெடைக்கூன் சொன்னாங்க
சரிங்கமா அ பழையப் பாரம்பரிய கோயிலா இருக்குன் நெனைக்கிறே நீங்க சொல்றது பார்த்தா
இல்ல இது தனிப்பட்ட முறையில இவுங்களே வச்சு நடத்துறாங்க
ம் நல்லதுங்மா
ஆனா அறநிலையத் துறையோட டையப்ல இருக்கு ஆனா இவுங்க தனிப் பட்ட இவு அதுல வர வருமானத்த வந்து அவுங் அவுங்களுக்குள்ளயே பகிந்துக்கிறாங்க
ஓ சரிங்மா சரிங்க நாங்க வந்து சமீபத்துல கடலோர கோயில்களுக்கு வந்து சென்றிருந்தோ
ம்
ஆ ராமேஸ்வரொ சென்றுரிந்தோ அங்க வந்து சிவன் வழிபாடு வந்து மிகவு ரொம்ப நல்லாருந்தது
ஆ
இருவத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல வந்து நீராடிட்டு
ம்
ஆ பெரியவர்களுக்கு சாமி கும்பற வேலைக்காக போயிருந்தோ இருவத்தி ரெண்டு தீர்த் த்த வழிபாடுகள் வந்து மிகவும் சிறப்பானதா இருந்தது மனதுக்கு மிகவு அமைதியா இருந்தது
ம்
அதுக்கப்புறோ சிவன வழிபட்டுட்டு ஆ கடலோரத்துல வெளையாடிட்டு கடல்ல வெளையாடிட்டு
ம்
ஆம் நல்ல விதமா வந்து திரும்ப வந்தோமா அந்த அனுபவொ வந்து மிகவு அருமையா இருந்தது
சேரி
ஆ உங்களுக்கு பிடித்த வேற எதாவ்து சுற்றுலா தலங்கள் பத்தி சொல்லுங்க அத பத்தி நம்ம தொடர்ந்து உரையாடுவோ
ம் ம் கன்னியாகுமாரி போயிருக்கீங்ளா
ஆ போயிருக்கேங்மா பல வருடங்களுக்கு முன்பு
ஆ அதுல வந்து அந்த கன்னியாகுமாரி அம்மன் வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க
செரிங்கம்மா
அதுக்கு ஒரு கதயேருக்கு அந்த எடத்த கண்டுப் புடிச்சவருக்கு அந்த மூக்குதியோட வெளிச்சொ வந்து கதவு ஓட்ட வழியா கலங்கரை விளக்கம் மாரி அது அவருக்கு தெரிஞ்சதுனால ஆ க அந்த கப்பல ஓட்டினு வந்தவரு இது இது இது ஒரு ஊரு என்ன ஊருன்னு பாக்கலா அப்டின்னு சொல்லி வந்துட்டாரு அவர் போக வேண்டிய ஊரு வேற ஆனா இந்த ஊருக்கு வந்து சேந்தாரு அவரு அதுனா அந் அது வந்து ஒரு நன்னம்பிக்கை முனைன்னு அதுக்கு ஒரு பேர் வந்தது ஏன்னா அந்த மூக்குத்திய வச்சி கண்டுபிடுச்சதுனால நன்னம்பிக்கை முனை அப்டின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க
செரிங்கமா
பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்து அந்த காலத்லயே கடல் மார்கமா வியாபாரம் பண்ணும் போது இந்த எடத்துலதா வியாபாரம் பண்ணுவாங்களா போக போக்குவரத்துக்கு போறது வர்றது அங்க வச்சி ஏலம் விட்றது பண்டமாற்றுதல் பண்ணிகிறது இதெல்லா அங்க நடக்குமா
செரிங்கம்மா சரிங்க
அதே மாதிரி வேற விஷயோ கூட இருக்கே அங்க நடந்துகிறது
அங்க விவேகானந்தர் பாறை இருக்குல்ல அதுக்கு போனீங்களா
போனேம்மா போயிருக்கே இப்ப அவங்க திருவள்ளூவர் செல கட்டினதுக்கு அப் றந்தா நா போகல அதுக்கு முன்னாடி அந்த விவேகானந்தர் ஓட பா பாறேல போயிட்டு அங்க வந்து லைப்ரேரி மாரி மியூசியம் மாரி வச்சிருக்காங்க அவரோட வாழ் க ஏ வந்து இந்த மாதிரி ஆனாரு அதுக்கு என்ன காரணோ அவரு எதெல்லா வந்து அவரோட கோட்பாடுகள் என்ன அவர் எதெல்லா வந்து விரும்பினாரு எல்லா தெரிஞ்சிகிறதுக்காக நெறை ய வச்சிருக்காங்க அதெல்லா போய் பாத்துட்டு வந்தோ அப்பறோ அந் அந்த இடத்துல வந்து மூன்று ந திகள் வந்து அ ந அந்த எடத்துல சங்கமிக் கிறது கங்கா கோதாவரி சரஸ்வதி
ஓ சரி
மூணு பேரு அந்த எடத்துல வந்து சங்கமிக்கும் போது அந்த கடலோட மண்ணு வந்து மூணு கலர்ல இருக்குமா அந்த எடத்துல மட்டு
ஓ சரிங்கமா சரிங்க
மாதிரி எல்லான ஒரு அமைப்பு இயற்கையிலயே கடவுள் படைத்த அமைப்பு இதெல்
கெடைத்தது அதுதா அதுதாங்க இப்ப சமீபத்துல அங்க ஏதோ பாலம் கட்டி இருகிறதா கூட தெரிஞ்சவங்க போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க நா போகும் போதும் ஆ கப்பல்ல போயி தா விவேகானந்தர் பாறைக்கு போற மாரி இருந்தது
ஆ ஆ
ஆ ஆனா இப்ப வந்து கண்ணாடி பாலம் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து உருவாக்கிருக்காங்களாமா அந்த பாலத்து மேலதா ஆ இப்ப நம்ம எப்டி ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலம் இருக்குல்லங்கமா புதுசா இது பண்ணிருக் க்க மாரி இதுவு கடவுளுக்கு ந கடலுக்கு நடுவுலக் கண்ணாடி பாலம்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கனதா வந்து சமீபத்ல ஒருத்தங்க சொன்னாங்க
சேரி
ஆ அதுக்கப்பறோ வந்து நமக்கு போகக் கூடிய அமைப்பு கிடைக்ல மெக் ச்சயமா ஒரு நாள் வந்து ஆ போய் போயிட்டு வருவோ நிச்சயமா நாங்க வந்து வட மாநிலத்துல இருக்க கூடிய ஷிரடி பாபா கோயிலுக் க்கு வந்து போவோ
ஆ
ஆண்டுக்கு ஒரு முறை போவது வழக்கம்
செரி
அது வந்து பாத்தீங்கனா அவங்க வாழ்ந்த இடமே வந்து இப்போதைக்கு பெரிய கோயிலா வந்து மாறிருச்சு அது ஒரு பெரிய நகரமாவே வா மாறிருச்சு
ம்
அவரு வாழ்ந்த இடங்கள வந்து ஆ அங்க அதிக அனுபவ உள்ளவங்களுக்காக மட்டுந்தா அவர் வாழ்ந்த இடங்கள் வந்துத் தெரியுது
ஆ ஆ
மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செயற்கை முறையில வந்து மாத்திட்டாங்க ஆ அவரு உபயோக பண்ண பொருள் கள் அந்த மாரி ஒரு காட்சி அமைப்பு மாரி பண்ணி அத வந் து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணிட்டாங்க அ கருங்காட்சி யகமா மாத்திட்டாங்க ஆனா அவருப் பயன்படுத் த்திய இடங்கள் வந்து ஒரிரு ஒரு சில இடங்கள் மட்டு ரொம்ப ப பரிச்சியமானவங்ளுக்கு மட்டுந்தா அந்த இடங்கள் வந்து தெரியிது அது வந்து ஒரு வித்யாசமான அனுபவமா வந்து இருந்தது
சேரி
ஆ மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலா இருந்தது மனம் கவர்ந்த கோயில்கள்ல அதுவு ஒன்னா வந்து இருந்ததுங்மா தொறந்து பேசுவோ
ஓகே ம
ம் வேற உங்ளுக்கு கடலோரக் கோவில்கள் வந்து பிடிக்குமா இல்ல வேற எந்த மாதிரி அ இடங்கள் வந்து உங்ளுக்கு
ஆ எங் எல்லா எ எல்லா எடமுமே நானு விரும் புவேமா அத இங்க இங்கியேக் கூட கடலோரக் கோவில்கள் கோவில்கள் சொல்லிட்டு அ மகாபலிபுரம்னு ஒரு எடோ இருக்கு இங்க அந்த எடத்துல வந்து சைனப் பெருமாள்னு கெழக்க பாத் து கடலப் பாத்து படுத்துன்ருக்கார் அ இங்க வந்து எப்டி ஸ்ரீரங்கத்தல வந்து பெருமாள் படுத்துன்ருக்காரோ இங்க வந்து இவருங் கெழக்கப் பாத்துக் கடவுள் கடலப் பாத்தா மாரி படுத்துன்ருக்கார்
ஓ ஓ
ம் இதெல்லா வந்து பல்லவர் காலத்து சிற் ப்பங்கள்லா அங்க நெறய இருக்கு அதெல்லா காண் பாக்கறதுக் ரொம்ப நல்லாருக்கு என இன் இன்னோ பத்து வருஷ கழிச்சு அதெல்லா இருக் குமான்னா எனக்கு தெரியாது ஏன்னா அத அது வந்து சிலர் எல்லா வந்து ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் மாரி வச்சுக்கிறாங்களே ஒழிஞ்சு அந்த அந்த இடம் என்ன அதுக்கு அதனோட மதிப்பு என்ன இங்க என்னல்லா இருக் ந்திருக்கு என்ன நடக்கறது இங்க அந்த கோவில்ல வந்து பிரம்மோர்த் சவம்ல்லாம் நடக்கு ஒரு பத்து நாளைக்கு அதுக்கு அதனோட தாட்பரியம் என்ன எப்டி நம்ம வழிபாடு பண்ணனு அதெல்லா தெரிஞ்சுக்கிறது இல்ல சும்மா வரது போறது சாப்டறது சுத்தி பாக்கறது ஆ அந்த மாரி மாத்தின்ட்டாங்க நெறய அந்த கால அந்த காலத்திலயே அ சின்ன சின்ன சோழில கழுத்துக்கு மணி அப்பற ஆப்பிள் வெத இருக்குல்லயா அதுல கோத்தாம மாரி நெக்லஸ்ஸு இதெல்லா அங்க ரொம்ப பேமஸ்ஸு அப்பவே அப்ப நா ஒரு அஞ்சாங் கிளாஸ் படிக்கு போது அந்த அதுகள்க்கு அதுக்கெல்லா ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க இங்க விடுமுறையை கழிக்க அப்ப அதெல்லா நா வாங்கிட் ட்டு வந்த எங்க பாட்டி கைக்கு காசு குடுப்பாங்க அதெல்லா சேத்து வச்சு டிண்டு அது அப்பற கழுத்துக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் மணி இதெல்லா நான் வாங்கின் வந்த
ஓ சரிங்மா சரிங்க நிச்சயமா நிச்சயமா
ம்
கண்டிப்பா ஒரு நாளு அங்க நாங்களு வரதுக்கு
வாங்கோ வந்தீங்கன்னா இதெல்லா ஆனா இதெல்லா வந்து ரொம்ப தூரக்கா இருக்கிறதுனால ஒரு நாள் ஆய்டு நம்ம காலைலயே கிளம்பி சாப்பாட எல்லா எடுத்துண்டு போய்ட்ண்ணு போயிட்டோம்னாக்கா அங்க வெயில் வெயில்னு இருக்குதா அதுக்கு தகுந்தா மாரி நம்ம இருந்துட்டு ஒரு மா மாலைல ஒரு மூணு மணிக்கெல்லா பஸ் ஏறி வந்துர்ணு
ஓ சரிங்மா சரிங்க சரிங்க ஓ
ஏன்னா அந்த இடமெல்லா இருட்டி போச்சுன்னா ஆள் அர மே இருக்காது ஆ அது ரொம்ப ப பய பயம் பயத்துக்குரியது அதனால அங்க ரொம்ப நேர இருக்க முடியாது ஆண்கள் துணையோட போனா கூடவே அதுக்கு கொஞ்சோ என்ன சொல்றது
து குறைவா
பாதுகாப்பு இல்லாத எடந்தா ஏன்னா அலையோட சீற்றம் வேற அதிகமா இருக்கு மத்த கடல விட இந்த கடல் வந்து அலை சீற்றம் அதிகமாருக்கு பெரிய பெரிய அலைகள் வரு
ஓ சரி சரிங்மா சரிங்க
கூட நமக்கு தெரியாது இருட்ல
தெரியாது நிச்சயமா இன்னைக்கு பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம நல்ல முறைல பகிர்ந்துகிட்டோ
ம் நன்றிமா
நெறய நல்ல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோ தொடர்ந்து நம்ம அடுத்த இதுல தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி வணக்கம்